ஹலோ
சொல்லுங்க சா பிசி எல்லா இல்ல சும்மாத் தா இருக்கிறே எனக்கு என்ன பிசி
சேர் செர் சாப்பிட்ருக்குறே
என்ன சாப்பிறீங்க
தோச
ஏ இவ்ளோ நேரோ
எப்ப நம்ம நேரத்துல சாப்ட்டோ எப்பவோ பசிக்கும் போது ரெண்டு பிச்சு போட்றத்தா அ அ சாப்ட்டோ மாமாவு வெளிய போய்ட்டாரு அம்மா அங்க அப்பத்தா வீட்டுக்கு போயிருச்சு
சேரி சேரி
அப்பதா போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
ஆ
அதனால சேரி அ பப்பு இல்லயே கொஞ்ச நேர உங் கூட பேசலா அவ இருந்தா பேச விடமாட்டா புடுங்கிட்டே இருப்பா ம் ம் ம் அதனாலதா கொஞ்ச நேரோ பேசலா அப்டின்ட்டு பேசுன
சேர் சேர் மதியானத்துக்கு என்ன செஞ்சீங்க
இனி மேல்தா பாப்பா செய்யணு மாமா வெளிய போயிருக்கறாரு
ம்
ம் வந்ததுக்கப்ற செய்யலாமா இல்ல லேட் ஆகற மாறி இருந்தா எனக்கு சாப்பாடு இருக்கா சேர் மாமாக்கு மட்டு தா எது வாங்கிக்க சொல்லிடலாமான்னு யோசிக்கிறே
ம்
அதா ஒரே சிந்தனையா இருக்குது என்ன பண்லானு நீ என்ன பண்ண
நானு இப்பதா தோச ஊத்திட்டு இருக்க இன்னிக்கி நானு தோச தா
சேர் சேரி என்ன அவ வந்தாளா உங்க அண்ணி ம்
இல்ல காலையில வரணுன்னாங்க
ம்
அப்றோ சேரி பாப்பா நா மத்தியானோ வர அவரு வெளிய போயிருக்குரறா மாமா கூடதான போறாரு
ஆ ஆ ஆ
ஆ அதனால அவரு ஆ அவர்ட்ட பேசணுந்தா சொன்னாங்க சேரி பாப்பா நா மத்தியானோ வர வந்தோனே சொல்லு அப்டின்னாங்கா சேரிங்க
ஆ அப் மதியானத்துக்கு மேல வருவா உன்னைய பாக்குறக்கு ஊ பப்பு வரு
அவர் தானே வந்து நீங்க வேற அடிக்கிற அவர வேற நேத்து அப்பிடிதா அடிக்கிறா எனைய வர வர சேட்ட ஜாஸ்தி உங்க பேத்திக்கி நா என் என்ன பண்ற நா ஒண்ணுமே பண்றதில்ல வர வர ரொம்ப அடம்புடிச்சு அழுகுறா ரொம்ப நீங்க செல்லோ குடுக்குறீங்கன்னு நெனைக்கிறே
கொழந்ததானப்பா அது
இல்ல ரொம்ப அடம் புடிக்கிறா என்ன தெரியுன்னா நீங்க அவ ஒரு டைம் அடம் புடிக்க கும்போது சேரின்னு சொல்லியிருப்பீங்க அப்ப நம்ம அடம் புடிச்சா கெடை க்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு என்ன தெரியாது எல்லா தெரியு இப்ப வந்துட்டு ஏ பேர் வந்துட்டு சொல்லமாட்டா ஃபுல் பேர் சொல்லுவா
ஓ
அந்த அளவுக்கு வளந்துருச்சு இது
ம் பரவாயில்லயே ஆமா இப்ப எல்லாத்தையு பேர் சொல்லிதான கூப்பிடுது நேத்து எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தோட பேரு சொல்லிட்டு இருந்தது
ஆ ஆ ஆ
ம் பேசிட்டு இருந்தாங்க அப்றோ சேரி பாக்கலா தாத்தா வரட்டு நா வர்றே அப்டின்னு சொல்லிட்டு வெச்சிருச்சு அம்மாயி
ச்சேர் சேரி
ஞாயி்த்துக்கிழம வரேன் அப்படின்ச்சு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்டி வரும்போது காரு அங் வரும்போது கார் வாங்கிட்டு டார்ச்ச வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்குது
ஆமா இப்போ திராச்ச ரொம்ப புடிக்க ஆரம்பச்சிருச்சு
அவளுக்கு ஆரம்பத்து இருந்து அது ரொம்ப புடிக்கும் அப்புறம் இடையில வந்து அந்த இது இல்லமா வுட்டுட்டா மத்ததா அது இது மாதுளம்பழம் அப்படியா இப்படியான்ட்டே உட்டுட்டா இப்ப மறுபடியு திராச்சைக்கு போயிருச்சு ஆமா அத ச் சைசன்டருந்து வித்துட்டு வர்றாங்கள அந்த சவ்ண்டு கேக்றால்ல
இல்லேங்க எனக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் புடிக்குமோ அதுதா தா அவளு சாப்பட்றா
அது வேனு
இப்ப எனக்கு மாதுள பழோ சாப்டுவே திராட்ச சாப்டுவே மாம்பழோ சாப்டுவே
ம்
அ ப்பிள் சாப்டுவே
ம் ம்
வேர பெருசா எதாது சாப்பிடமாட்டேன் எனக்கு த்ராச்ச ரொம்ப புடிக்கும் அது என்னே மாரியேதான இருக்கு சாப்பற விஷயத்துல
ஆமா புளிக்குது மை புளிக்குது வேற குடு அப்டிங்கிது
அஹ் ஹ ஆ தெரியுது இந்த புளிப்பு இனிப்பு அதெல்லா தெரிஞ்சிருச்சு
தெரியுது தெரியுதுப்பா அதெல்லா நல்லா தெரிஞ்சுச்சீ புளிக்கூ அப்டின்
சாம்பார் சூப்பர் ஆனா கொஞ்சோ காரோ அப்டின்றா அவங்க மாம சொல்றது கேட்டுச்சுல்ல கொஞ்சோ காரமா இருக்குமா அப்டின்னாரு இல்ல அவர் குறை என்ன சொன்னாருன்னா நா எப்டி இருக்குன்னு கேட்டதுக்கு இல்லமா கொஞ்சோ காரமா இருக்கு அப்டின் சொல்லி முடுச்ட்டாரு நா அவகிட்ட கேக்கறே அத்த சூப்பரா இருக்குது கொஞ்சோ காரமா இருக்குது அப்டின்றா நா அதா சொன்னே அவளுக்கு கூட தெரியுது பாரு ஃபஸ்டு ஒரு இத வன்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்றந் தா கொற சொல்ணுன்னு அவளுக்கு கூட நா சொல்லிக்குடுக்குறே
நீதா அத புரிஞ்சிக்க மாட்டேங்கற
ம் இங்க அதா சொல்ட்டு இருந்துச்சு அப்பத்தா துணி அடிக்கிட் ருந்துச்சு பீர்வால
ஆ
அப்ப இவ பக்கத்துல நின்ட்டு இருந்தா அவ்ங்க தாத்தா எதவோ பேசிக்கிட்டே சொன்னதிவே திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தாரு
ஆஹ்
அதுக்கு அப்பத்தா இருந்துட்டு என்ன சொல்லுச்சு கொஞ்சோ அவன திருத்தவே முடியாதுப்பா அப்டின் சொல்லி சொன்னதவே சொல்லுவா அவன திருத்தவே முடியாது அப்டின் சொல்லிச் சு அப்டிதான பப்பு அப்டின் திருப்பி அவகிட்டே கேட்டுச்சு அதுக்கு அவ சொல்றா ஆமா ஆமா அவன திருத்தவே முடியாது அப்
அய்யய்யோ
அப்டி அதாது நம்ம சொ நம்ம சொல்றது திருப் பேசற அளவ் அதுக்கு தெரிஞ்
கொழந்த தான அத்த வளந்துட்டா ஆமா மூணு வயசு ஆக போதுல்ல
ஆ உன்னு நாலு மாசோ போனா மூணாவது பொறந்த நாள் வந்துரு
ஆ இவ இவளுக்கு ஆகஸ் ட்டு லாஸ்ல டெலிவரி சொல்லியிருக்காங்கனு சொன்னா
எவ்ளவுக்கு ஆகஸ்ட்ல தா சொல்லியிருக்காங்களாமா ம் ஆமா ஆமா அப்டிதா சொல்லிட்ருந்தா என்னமே இவள்குமே இப்போ இந்த புள்ளைக்குமே அப் டிதா சொன்னாங்க எ தங்கச்சி மருமகளுக்கு
ட்டு என்ன சொன்னாங்கனா பாப்பாக்கு என்ன சொன்னாங்கனா ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஆ ஆகஸ் ட் லாஸ்ட்ல இல்ல செப்டம்பர்ல வந்துட்டு ஆகு
பப்புக்குமே செப்டம்பர் பதினஞ்சா தேதிக்கு சொன்னது தானம்மா
அவளுக்கு அவுங்க மாமனாருக்கமே அவசரோ
அ அவசரோ இன்னு ஒன்னு அப்ப சொன்னதா ஆகஸ்ட்டு இந்த செப்டம்பர் பதினஞ்சுனு சொன்னாங்க அப்பறோ மறுவடியு ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கலா படிக்கலானு எல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாக அப்புற திடீர்னு இல்ல ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஆனாலு ஆயிரு அப்டினு ஒரு ஸ்கேனுக்கு மார்ச் பதினொன் அவுங்க சொல்றத விட பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி ஆகு பின்னாடியும் ஆகும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது பொதுவாவே ஆகு ஆமா ஒரு சிலருக்கு தா குறிச்சது குறிச்ச மாரி இருக்கு
நா அதா அவுர்ட்ட கேட்டே அக்காக்கு தங்கச்சிக்கு வேற டேட்டே டெலிவரி பண்றக்கு இல்லையாடின்தா கேட்டே
என்ன பண்ண முடியு ஆகஸ்ட் கடைசியில குடும்ப சொத்தா ஆயிருச்சு
சேரி சம்மலியு மாரி லக்கியா இருந்தா சேரி அவ
அவ்ளதா அவ்ளதா எல்லாமே நா ஆண்டவ சித்தோ
சேரி நல்லபடியா பொறந்தாலே போதுத
அவ்வளதா அவ்வளதா சேரி பாக்கட்டு நீ ஒரு நிமிஷ இரு தண்ணி புடிச்சுக்கிறே
ஆ நானு இது பாத்தே நேத்து ஒரு சீரியல் பாத்துட்டு இருந்தனா அப்ப செரி உங்கட்ட பேசணு அப்டின் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தே
சேர் சேர் சேரி சேரி அவ வந்தானா தம்பி வந்தான்னா ஆ நா வர சொன்னேன் சொல் அ ஆமா
அவர்தா மாமா கூட தானே போயிருக்கறாரு
சேரி இவங்க இப்டியே இங்க வந்தா நா பேசிக்கிறே
அங்கதா வருவாரு வண்டி ஏகிட்ட இருக்குதுல
ஓ அப்பிடியா சேர் சரி எனக்கு இந்த கையில ரொம்பவுமே இது ஜாஸ்தி ஆயிருச்சு வெயிலுக்கு அதுக்கு அலர்சஜி ஆனது அது தா எதுனாலன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொன்னு சொல்றாங்க டாக்டர்ட எல்லா டாக்டரு பாத்தாச்சு அவுங்க என்ன சொன்னாங்க இப்ப வந்து வெயில்னால ஒங்களுக்கு வெயில் வேர்வனால இப்ப அதிகமாயிருச்சுங்கிறாங்க போன தடவ போயிருந்தப்ப குளுரு அப்டின் சொல்லி சொன்னாங்க அப்பறோ ஒங்களுக் ஸ்கின் ரொம்ப லேசா இருக்குது பாத்துக்கோங்க அப்டின்னாங்க இப்ப வந்து வெயில்லு ஆனா அவங்க சொன்ன ஒரே ரீசன் ஸ்கின் வந்து ரொம்ப லேசா இருக்கிறங்காட்டி வெயிலுக்கு உங்களுக்கு அலர்ஜி ஆயிக்குது குளிருக்கு அலர்ஜி ஆயிக்குது
எங்க அம்மா ஒரு டாக்டர்ட்ட போறாங்க அத்த நா வேணா அங்க கேக்கட்டா
ம் சேரி கேட்டுப்பாரு பாக்கலா
ஏனா அம்மாக்கு வந்துட்டு வெயில்ல போனாலே வெயில் ஒடம்புல பட்டாலே ஃபுல்லா ரெட் ஆயிடு புண் புண்ணா ஆயிரு அந்த மாரி நான்லா அம்மா முக்காவாசி வெயில்ல போ மாட்டாங்க போனாலுமே லோஷன் போட்டுப்பாங்க, சன்ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க,
சேரி
இப்ப கேப்ல போறோம்லா நாங்க உக்காந்து அப்ப ஜன்னல் வழியா வெயில்பட்டுச் சினா கூட அவங்களுக்கு அவ்ளோ சேராது
ஓ அந்தளவுக்கு எனக்கு இல்ல இல்லல்ல எனக் கு அந்தளவுக்கெல்லா இல்ல அது இப்பதான பாப்பா இந்த கொஞ்ச நாளாதான பாப்பா எனக்கு இப்டி இருக் க்குது இதுக்கு மொதல்லைலா அந்த மாரி எதுவுமே இல்லைல்ல அதுதா நானு யோசிக்கிறே, அன்னைக்கு தாத்தாக்கு சாமி கும்புட போயிருந்தோம்ல அப் ப இருந்துதா சேரி பாப்போ இப்ப உங்க மாமா அதுதா சத்தோ போடுறாரு நீ உங்க அப்பாவுக்கு சாமி கும்புட்றக்கு போயிட்டு வந்து அதுல இருந்துதா உனக்கு இந்த பிரச் சன நீ அங்க குளி நானு அங்க குளிச்சே ஆனா பின்னாடி அந்த செடி மரம் எல்லா இருக்குல்ல பின்னாடி ரொம்ப குப்பமேடா இருந்துச்சு அதுல என்ன பூச்சி கீச்சி தட்டிச்சா என்னன்னு ஒன்னுமே தெர்ல ஆனா அங்க போயிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைல எனக் கு இந்த மாரி அலர்ஜியானதா இதையே நா டாக்டர் கிட்ட சொல்ட்டே அவங்க கேட்டாங்க அவங்ககிட்ட இதையு எல்லாமே சொல்ட்டே
அப்போ வேற ஸ்கின் டாக்டருட்ட ஏதாச்சு போய் ட்ரை பண்லா அத்த
ம், பாக்கலா பாப்பா இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்கின் டாக்டர்ட்ட போயிட்டு வந்ட்டே
அப்ப நீங்க போன டாக்டர் அவர் இல்லனு நெனக்கிறே
அப்டிதா நானு யோசிக்கிறே சேரி நீ அம்மா அப்பா ஒரு பக்கோ என்னன்னு கேட்டு நம்பர் வாங்கு, ஆ கேட்டு நம்பர் வாங்கு ஆ சேரி. பாரு என்ன ஏதுன்னு பாரு ஏன்னா இது அப்டியே வுட்டா சரியாகாது இப்ப வேற எரிச்சல் வேற எடுக்குது ஆ செரி வராது ஆமா வெயில்ல போயி பால் வாங்க போனாலே
பண்ணுங்க
ம் சேரி அதையு வேணா பாக்கலா பேசாம மெடிமிக்ஸ் வாங்கி போட்டுற்லாமா
தெரியலியே எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு
சேரி பாப்போ என்ன எதுன்னு பாப்போ
போனீங்கல்ல அவங்க சோப் குடுத்துருப்பாங்களே
அவங்க சோப்பு எல்லா குடுக்கல ஏதோ ஏதோ லோசன்தா குடுத்தாங்க லோசன் ஆயில் மென்ட்டு
அப்டியா
ம் ம் அப்றோ மாத்திர குடுத்தாங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்ட சொல்லி சரி பாப்போ அதைத்தாம்மா வாங்கி போட்டுட்டு இருந்தே இப்ப தீந்துருச்சுன் சொல்லி வாங்கல நீ வேணா வாங்கி ப்ப கடைக்கு போனேனா ஒன்னு வாங்கிக்கோ ஆ சேரி ஒன்னு வாங்கிட்டு வா
அது போட்டப்ப எப்டி இருந்துச்சு
பெருசா ஒன்னு டிஃப்ரெண்ட் தெர்ல ஆனா இந்த மாரி எரிச்சல் இல்லாம இருக் துச்சு இப்ப இந்த ஒரு வாரமா எரியுது ச சேரி வா போலா
சேரி சிஸ்டர் வக்கிறே
ம் சேரி பா
ம்